கேக்குதுங்ளா பேசலாமா
ஆ கேக்குது வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன தோழி பண்ணிக்கிட்ருக்கீங்க
சும்மாதா ஒக்காந்துருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
ட்டமாடில நல்லா காத்து வாங்கிட்டே நிக்கிறே தோழி இந்த வெயில்ல எங்க வீட்ல உள்ளார உக்காரவே முடியல
ஆமாம்மா அதுவு இந்தம் அந்த டைல்ஸ் போட்ருக்கதுனால அது கொஞ்ச அப்டி தா இருக்கு
ஆமா தோழி டைல்ஸ்லயு இருக்க முடி முடிய்ல ரொம்ப ஹீட்டா இருக்கு ரொம்ப வெப்பமா இருக்கு
ஆமா
மேலையுமே ரொம்ப வெப்பமா தா இருக்கு நா காலைல இருந்து இதோட நாலாவ்து தடவ குளிச்சுட்டே தோழி என்னால சுத்தமா முடியல தோழி இந்த வெயில்ல ஓங்க ஊரு சைடு வெயில்லா எப்டி இருக்கு தோழி
இங்க வெயில் வெள்லே போ முட்ல வெள்ல போனாலே ஒரு கொட கண்டிப்பா தேவப்படுது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க வெயில் காலத்துல எந்த மாதிரி ரியான உணவு முறையெல்லா எடுத்துப்பீங்க தோழி
வெச்சு அந்த ம் ஒரு ம் காலைல வந்துட்டு ஒரு பாதம் பிசுன்னு ஒன்னு சொல்லுவாங்க தெரியுமா
பாதாம் பிசின் கேள்விப்பட்ருக்கே
ஆ பாதாம் மரத்துலருந்து எடுப்பாங்க அது வந்துட்டு நம்ம அது எப்டி இருக் குனா அந்த பணங்கற்கண்டு இருக்குல அது மாதிரி இருக்கு அத நம்ம என்னா பண்ணுனா நைட்டு தண்ணில ஊற வச்சுட்டா கா அது ஒரு ரெண்டு இது போட்டா போது அந்த கற்கண்ட மாரி இருக்கு ரெண்டு இது போட்டோம்னா நல் அது நைட்டு தண்ணில ஊற வெச்சிற்ணு
காலைல வந்துட்டு நல்லா அப்டியே பொசு பொசுன்னு வந்துரு அப்டியே ஜெல்லி மாரி அத வந்துட்டு நம்ப தண்ணி இல்ல ஜூஸு இல்ல வந்துட்டு இந்த பால் அந்த மாதிரி அ நம்ப அது மாரி எதுல வேணாலு நம்ப கலந்து குடிச்சிக்கிலா ஒடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது ம்
அது எங்க தோழி கெடைக்கு அந்த பாதாம் பிசுனுங்கறது
நம்ப மல்லிகை கடையிலேயே கெடைக்கு கேட்டு பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதோட ரேட்டு் என்ன தோழி அதோட விலை என்ன இருக்கு
வில என்னன்னா ஒரு அந்த ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு இது வந்துட்டு ஒரு இருவது ரூவா இருக்கு
இருவது ரூவா
அதுல வந்துட்டு நெறைய இருக்கு ஆமா அது வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒரு மாச வச்சுக்கலா
ஆஹ
அது வந்து பெருசா அது அத பத்தி யாருக்கு தெரியாதுங்கறதுனால அது அத பத்தி யாரு பெருசா அது இது பண்ல நம்ளலா அந்த எண்ணெ ஆ எண்ணெ தேச்சி குளிக்க முடியில அந்த மாதிரினா நம்ம இத கூட நம்ப பயன்படுத்திக்கலா
புரியுது புரியுது தோழி நீங்க எண்ணெ தேச்சி குளிப்பீங்ளா
ஆ நா குளிப்பே மூண் நாளைக்கு ஒரு
ஆ வாரத்துல மூண் நாளைக்கு ஒரு தடவ எண்ணெ தேச்சு குளிப்பீங்ளா என்ன எண்ணெ தோழி நீங்க பயன்படுத்துவீங்க
நா வந்துட்டு தேச்சி குளிக்கத்துக்கு வந்து நல்லெண்ண ஆனா மத்தபடி தலையில வந்து தேங்கான்னெ வெக்க மாட்டே
ஏ தோழி தேங்காண்ணெ வெச்சா தான உங்ளுக்கு முடியெல்லா பறக்காமருக்கு சப்போஸ் நம்ம வந்து பஸ்சுல போறோ என்ன நடந்து போறோ காத்தடிக்கிது அப்போ முடியெல்லா உங்ளுக்கு பறக்க தான செய்யு
அது சரிதா வந்துட்டு நம்ம எப்பவுமே தேங்கா எண்ணெ வந்து தலையில வச்சிருக்க கூடாது நம்ம குளிக்க நம்ம குளிக்க போறோனா அதுக்கு ஒரு ஒரு மண் நேரத்துக்கு முன்னாடி தலையில எண்ணெ வச்சிட்டு கொஞ்சோ ஒரு அந்த ஒரு மாரி தலைய இப்டி இது பண்ற மாரி பண்ணி ட்டு நம்ப அதுக்கப்றோ தல குச்சிர்னு நம்போ அது ரொம்ப அத வச்சிரு அதனால அது நமக்கு வந்துட்டு அது எந்த யுசுமே கெடையாது ஆனா எந்த ஒரு
தேங்கா எண்ணையாலையா
ஆ இல்லத் அப்டி இல்ல அது வந்துட்டு நம்போ அது நெறைய வச்சா முடி வளருன் நெனைக்கிறாங்கல்ல ஆனா அது அப்டி கெடையாது அந்த குளிக்கிற்துக்கு முன்னாடி நம்போ வக்கிறோமா அதுதா குளிச்சிட்டு முன்னாடி வெச்சிட்டு நம்ப அத குளிச்சிர்னு எப்பவுமே அந்த இந்த முடிய வந்துட்டு நா ஒரு மாரி நச நசனு இல்லாம அந்த மேரி வெச்சிக்குணு அது மேரி அது வந்து மருத்துவர்களோ அதுதா சொல்லிட்ருக்காங்க நம்ப அந்த அது வெயில் நேரத்துல வந்த்ட்டு ம் எண்ண அதிகமா வெக்க கூடாதுன்றா மேரி ம் மே எண்ண வக்கி து எப்டினா நம்ப குளிக்கிற்துக்கு முன்னாடி வச்சிட்டு நம்ப அது டெய்லி குளிச்சாலு பிரச்சன கெடையாது
ம் அ அ புரியிது புரியிது தோழி நா நா என்ன செய்வனா நா தல குளிச்சி அ மறு நிமிஷமே தல காஞ்ச உடனே நா வந்து தேங்கா எண்ணெ நெறைய தேச்சிருவே மண்டைல எல்லா ஃபுல்லா அடிமுடி வெரைக்குமேத் தேச்சிருவே எனா எனக்கு எண்ணெ வெக்காம இருந்தோனா தலவலி வந்துரு
அ அ அ ஆமா புரிது ஆ
ஆனா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா சரிதா நா எண்ணெய கொஞ்சோ கொஞ்சமா கம்மி பண்றதுக்கு பாக்குறந் தோழி நீங்க சமையிலுக்கு என்ன எண்ணெ யூஸ் பண்ணுவீங்க என்ன உபயோகப்படுத்துவீங்க தேங்கா எண்ணெயா
புறோ வந்துட்டு ஆயிலு அந்த ரெண்டு யூஸ் பண் பேகோத்த
தேங்கா எண்ணெதாந் தோழி யூஸ் பண்ணுவோ
ஆயில் அவ்ளோதா யூஸ் பண்ண மாட்டோ பாமாயில்னு சொல்வாங்க இல்லையா அது அவ்ளவா யூஸ் பண்ணமா
ஆனா வந்துட்டு நம்போ வந்து எல்லா எல்லா ஆயிலியுமே நம்போ சமமா எ பயன்படுத்தணு தேங்கா எண்ணெ நல்லெண்ணெ அப்றோ வந்துட்டு இந்த பாம் ஆயிலு அந்த மாரி நம்ப எல்லா ஆயிலுமே ஒரு நாளைக்கு ஒரு ஆயில்னு அந்த மேரி நம்போ மாத்தி மாத்தி சமைக்கிணு எல்லாத்துலியுமே எதோ ஒரு சத்து இருக்குல்ல இல்ல எல்லாத்துலமே நம்போ நம்ம வந்து சரிவிகித உணவா சாப்புன்னு இந்துர வெறுக் காய்கறில மட்டு இல்லாம நம்ம அந்த இது மேரி சமைக்கிற எண்ணெயிலியு இது மேரி பயன்படுத்தணு
புரிது புரிது தோழி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேங்கா எண்ணெய்லதானா நல்லக் கொழுப்புகள் அதிகமாருக்குன்ச் சொல்றாங்க தேங்கா எண்ணெய் தேங்கா இந்த மாரியான விஷ்யங்கள்லதானே என் நல்லக் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது
ஆமா இப்ப வந்துட்டு நம்ம நல்ல எண்ணெய்ல சமைக்கறோன்னா அதுலியு ஒரு ஒரு நம்போ வந்து நம்ப இயற்கையாக் கெடைக்கிற ஆயில்லா இருக் க்க போதுங்கா அது எதுலையுமே நமக்கு வந்துட் டு ஒரு கெடுதல் அந்த மாரி கெடையாது எல்லாத்திலியுமே ஒரு ஒரு சத் துருக்கு இப்ப எப்டி தாவரத்துர எல்லாத் தாவரத்துரையுமே நமக்கு ஒரு சத்து இருக்கு அந்த மாதிரி
புரியுது புரியுது தோழி நீங்க நல்லாத் தெளிவாப் பேசுறீங்க நீங்க நெறையப் படிச்சிருக்கீங்கன் நெனைக் கிறே ஒங்ககிட்டந்து நா நெறைய விஷ்யோங் கத்துக்குறேந் தோழி
ம் ம் புரிதுங்
நீங்க டீத்தூளு இருக்கு இல்லையா நீங்க டீப் போடும்மோது டீத்தூள் போடுவீங்ளா இல்லனா காஃபி பொடி யூஸ் பண்ணுவீங்ளாத் தோழி
இல்ல வந்துட்டு நா வந்து அந்த அந்தத் தேநீரு அந்த அது மேரி குடிக்கிறதுலா நா நிறுத்திட்டே அதுக்கு பதிலா வந்துட்டு காலைல இந்த நெல்லிக்காவெ வந்து அத அத நல்லா சீவிட்டு அதப் பிழிஞ்சிட்டு அத குடிக்கினு அந்த தண்ணிய அதாவ் அந்த ஜூஸ் மாதிரி
எதுனாலத் தோழி நீங்க நெல்லிக்கா சாப்பிர்றீங்க
நெல்லிக்கா சாப்புட்றது வந்துட்டு மு அதுல வந்து வைட்டமின் சி இருக்கிறதுனால முடிக்கு நல்லது அதுக்கப்புறோ வந்துட்டு நம்ம நம்மளோடத் தோ ஒடம்புக்கு நல்லது முகமு நல்லாப் பொளிவா இருக்கு அப்புறோ வந்துட்டு நமக்கு தேவையான அந்த ஒரு ஆற்றல் கெடைக்கு நம்ப அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக் ஒரு நெல்லிக்கா எடுத்துகிட்டா போது
அப்படியா அப்பனா இப்ப நெல்லிக்கா பாத்தீங்கன்னா இப்போ எல்லா காலநிலையில்லயும் கடைக்காது இல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா அது வந்துட்டு நீங்க இப்ப இப்ப கெடைக்கும் போது ஒரு நாளைக்கு ஒண்ணு சாப்ட்டீங்கன்னா போதும் அப்ப நெ நெல்லிக்கா கெடைக்கல அப்படின்னாக் கா வந்து நீங்க அந்த பீட்ரூட்டு கேரட்டு இருக்கு பாத்தீங்களா அத நீங்க டெய்லி எடுத்துக்கலாம் டெய்லி காலையில வெறும் வயித்துல பீட்ரூட்டு கேரட்டு அத மட்டும் நீங்க குடிச்சாலே போதும்
பா கண்டிப்பா தோழி நீங்க சொல்லியிருக்கீங்க நா ட்ரை பண்றே வேற எந்த மாதிரியான உணவுகள் எல்லா நீங்க சாப்டுவீங்க தோழி அசைவம் புடிக்குமா இல்ல உங்களுக்கு சைவம் புடிக்குமா
இல்ல எனக்கு வந்துட்டு சைவம் தான் புடிக்கும் காலையில வந்துட்டு ஒரு ஒரு முட்டயும் அந்த பச்சப்பயிறு இல்லன்னா அந்த கொண்டக்கல்ல அது மாரி சாப்புடுவேன் ஒரு மா அதிகமா சாப்டாம காலேலயே அதே மாரி இப்போ ஏதாச்சும் மூணு வேலையில ஒரு வேல மட்டும் தா சாத சாப்புடுவேன்
ம்
சாதம் இல்லனா இட்லி தோச அந்த மாதிரி
ம்
அது எல்லாமே மாவு சத்துல வந்துருமா அதனால ஏதாது ஒரு வேல அத எடுத்துக்கிட்டா போதும் மறுபடி நம்ம ந இரவுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஆனா முட்ட வந்து நம்ப ரெண்டு வேளைக்கு எடுத்துக்கற மாரி இருக்கும்
ம்ஹும்
இது கூட இந்த கொண்ட இப்ப நம்ம கொண்டக்கல்ல கால்ல சாப்புறோமாய் பச்ச பயிர் சாப்ட்டுக்கல்லா அந்த மாரி நம்ப நம்மயே இந்த இப்ப நெறைய இருக்குல்ல பயிர் வகையிலே அதுல நமக்கு எது வேணுமோ நம்ப ஒரு நாளைக்கு ஒன்னு சாப்ட்டுக்கலாம்
புரியுது புரியுது தோழி இன்னைக்கி என்ன தோழி சாப்ட்டீங்க இன்னைக் காலையில என்ன பயிறு சாப்ட்டீங்க
பச்ச பயிறு அதுதா வீட்ல இப்போ இங்க அறுவட பண்ணி வச்சிருப்பாங்க வீட்ல அதனால இப்ப பச்ச பயிறு சாப்ட்டுட்ருக்கேன் அதுலயே நம்ப வந்து இல்ல எனக் கு வந்து அப்டி சாப்ட புடிக்கலன்னா கூட நம்ம கஞ்சி வச்சி குடிப்போல அந்த மாரி கூட குடிச்சிக்கலா
புரியுது புரியுது தோழி நீங்க கஞ்சி எந்த மாரி தோழி வப்பீங்க
அந்த எப்டின்னா வந்துட்டு நம்ம முதல்ல அந்த பச்ச பயிர வந்துட்டு நல்லா வருத்துட்டு அத வந்துட்டு அம்மில வச்சி சும்மா ரெண்டா ஒடைக்கணும் ஒடச்சிட்டு நீங்க வந்து அந்த மொறத்த வச்சு பொடச்சுட்டீங்கன்னா அது மேல உள்ள தோல்லாம் போயிடும் அதுக்கப்புறோம் வந்துட்டு ம் ஒரு கடாயில வந்து தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி கொதிக்க வச்சி அந்த நம்ம இது ஒடச்சி வச்ச ப பச்ச பயிர்ல்லாம் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சி அதுல வந்துட்டு அப்ற ஜீனி போட்டுக்கிட்டு லைட்டா உப்பு கொஞ்சமா போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா அவ்ளோ தா அதுல நீங்க வேணா வாஸ் சனைக்காக ஏலக்கா போட்டுக்கலாம் அப்புறோம் வேற இந்த முந்திரியிலாம் போடுவாங்கள அந்த மாரி நீங்க போட்டுக்கலாம் எது வேணாலும்
நீங்க சொல்லும் போதே எனக்கு அத சாப்டணும் போலருக்கு நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த மாதிரி சாப்டனு போல இருக்கு நா கண்டிப்பா எங்க வீட்ல செய்ய சொல்றே தோழி
ம் சேரி தோழி
உங்க வீட்ல பயிரெல்லா எவ்ளோ தோழி கெடைக்குது விலை
அது வந்துட்டு அது அந்த அறுவட பண்ணுவாங்கள அந்த பச்ச பயிரு அது வந்துட்டு அவங்க பண்ணிட்டு வே மீதி இருக்குறத தா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்குன்னா இப்ப வந்து பாட்டி வந்து அவங்க அவங்க அவங்க பொண்ணு இப்ப எல்லாருக்குமே குடுத்துட்டு மீது இருக்கரத வீட் ல வச்சிருப்பாங்க அது நாங்க இது மாரி நாங்க சாப்டுவோ
புரியுது புரியுது தோழி நமக்கு ஒதுக்கப்பட்டதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சி நம்ம பிறகு பேசுவோ தோழி நன்றி தோழி